அன் சகோ சகோதரி கேக்குதுங்களா வணக்கம் சகோதரி என் வணக்கம் சகோதரி என்ன பண்றீங்க
என்ன பண்றீங்க வணக்கம் நா இப்பதா சாப்ட்டுட்டு உக்காந்துருக்கேங் சகோதரி
சேரிங்க சகோதரி
போனது இந்த கால் பொழுது உங்களுக்கு எப்டி போனது
இல்ல சகோதரி இப்பதா ஏ பையே எழுந்து வந்துருக்கா இனிமே இனிமேல் தா அவன்ங்கிட்ட இப்பதா எழுந்தாரு அவனுக்கு இப்பதா தண்ணி குடுக்குறே சகோதரி இனிமேல் தா அவருக்கு சாப்பாடு குடுத்து குளிக்க வச்சு அவர் தூங்க வைக்கிறதுக்கு கண்டிப் எனக் காலைப்பொழுதில் இனிமேல் தா சகோதரி எனக் வந்து பம்பரோ மாரி சுத்தற வேல ஆரம்பிச்சிருச்சு
அதுதா அதா இப்ப எல் எல்லாருமே காலை பொழுதுல தான ரொம்போ சுறுசுறுப்பா இருப்பாங்க அத்னால உங்ளுக்கு பா கொழந்தைய இது பண்ண உன்னே இப்பதா உங்களுக்கு வே இது இதாவுது டைம் கரெட்டா இருக்
அ இவ்ளோ நேரோ சொல் இவ்ளோ நேரோ சகோதரி பொறுமையா சமைச்சு ரிலாக்ஸா உக்காந்துருந்தேனா இப்ப தம்பி வந்துட்டானா ஒரு இடத்துல உக்கார முடியல நம்மளால இங்கிட்ட அங்கிட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்கா அவெ ஒரு இடத்துல இருக்க மாட்டா சகோதரி இப்பதா இப்ப இப்பதா ஒரு பத்து மணிக்கு எழுந்திருக்கறா அவர் இன்னு படுக்குறதுக்கு வந்து சாய்ந்தரோ அல்லது மதியோ பல் பன்னெண்டு மணிக்கு மேலாகு சகோதரி அது வரைக்கு நல்லா விளையாண்டுட்டுருப்பா அதுக்குள்ள அவனுக்கு வய்த்துக்கு சாப்பாடு குடுத்துட்டு அவன குளிக்க வச்சுட்டு அவன ரெடி பண்ணி அவுங்க கூட கொஞ்சோ நேரோ நம்ழ விளையாட்றதுக்கு டைம் கரெக்டாருக்கு சகோதரி
ம் நீங்க பாப்பாக்கு வந்து எப்டி காலைல என்ன குடுத்தீங்க எந்த டைமுக்கு குளிக்க வைக்கவீங்க அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்களே
ஆ நா வந்து சகோதரி என்ன பண்ணுவேன்னா நா வந்து இப்ப அரிசியு அரிசி அரிசி இருக்குல சகோதரி அரிசிய வந்து ரோஸ்ட் பண்ணி பொட்டுக்கல்லயு போட்டு நல்லா வறுத்து வச்சி பவுடர் பண்ணி வச்சிருக்கோ சகோதரி அத வந்துட்டு ஒரு காலை நேரம் வந்து அரிசி கஞ்சி மாரி குடுப்பே சகோதரி நானு
சேரிங்க சகோதரி
வாரத்துக்கு ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் வந்து அரிசி கஞ்சு குடுப்பே சகோதரி சில நேரோ வந்து ராகிருக் இல்ல சகோதரி முழு ராகிய வந்து நைட்டே ஊற வச்சு பால் எடுத்து கஞ்சி காச்சுவாங்கள சகோதரி அந்த மாரி நா அந்த மாரி குடுப்பே சகோதரி நா வந்து ராகி வந்து குடுக்கலான்னு பாத்தேன் இவனுக்கு வந்து ஊற வைக்க மறந்துட்டே சகோதரி நானு அதனால ராகி மாவு இருக்குங்ள சகோதரி ராகி மாவு வந்து கொஞ்சமா ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சோ ஒரு அர ஸ்பூன் நாட்டு சர்க்கர போட்டு காய்ச்சி அவனுக்கு குடுத் துருவே சகோதரி குடிச்சிருவா அவே காலைல இப்ப இப்ப ஆறு மணிக்கே வந்து எழு பசிக்கழுதா சொல்லி பால் ஒரு டம்லராத்தி குடுத்தே சகோதரி பால் குடிச்சிட்டா இப்ப நா பால் குடுத்த அப்டியு காலைல வந்து சாப்பிட மாட்டா அப்டினால அவனுக்கு கஞ்சி மாரியோ வச்சு குடுத்துடலான்ருக்கே அப்டி இல்லைன்னா நைட்டு வந்து நாங்க அ தோச செஞ்சா அப்டிய வ அத அப்டியே அவனுக்கு தோச மாரி ஒரு குட்டி தோச மாரி ஊத்தி குடுத்துட்டு அப்படியே ஒரு எக்கு இருக்கு சகோதரி ஒரு ஆம்லட் மாரி அவனுக்கு போட்டு கொடுத்தரலா
ஆமா ஆமா முட்ட ரொம்ப இது சத்து உள்ளது இல்லைங்களா
ஆமா சகோதரி அதனால அவனுக்கு அவனுக்கு காலைய ஒரு குட்டி தோச ஊத்தி ஒரு ஆம்லெட் மாரி ஊடுத்துடலாம்னு சக அப்புறோ இடையில வேணும்னா வந்து ஏதாச்சு பழங்கள் மாரியோ இல்ல சத்துமா மாரியோ உருண்ட பிடிச்சு குடுடத்தடலா காலை உணவு சாப்பிட்டான சகோதரி அதுக்கப்புறோ வந்து ஒரு பன்னெண்டு ம மோஸ்ட்லி வந்து கால எதுவு ச வந்துாட்டு சாப் துமே கொஞ்ச நேர விளையாடுவானா அப்படிங்கு போது ஏதாவது எடையில பால் இது கொடுப்ப சகோதரி குடுத்து முடிச்சுட்டு சில நேர வந்து எனக்கு ஃப்ரீ டைமா இருந்து கிளைமேடு நல்லாந்துச்சு அப்படின அவன ந குளிக்க வச்சிருருவே நானு காலையேயே குளிக்கவச்சிருவே அப்புற காலையில குளிச்சதுமே வந்து சாப்பாடு மதியத்துக்கும் து சில நேர தூங்கிரு பன்னெண்டு மணிக்கெல்லா தூங்கிட்டானா சகோதரி சாப்பிட மாட்டானங்களா எப்பின்னு தூங்கினனா ரெண்டு மணிக்குதா எழுந்திருப்பா எழுந்ததுக் அப் அப்புறோ வந்துட்டு நாம மதிய சாப்பாடு அவனுக்கு கொடுத்துட்டு கொஞ்சோ நேர விளையாட விடுவே நானு சில நேரோ தூங்கி ஆனா வந்து சாயந்தரம் ஒரு மூணு நாலு மணக்கு தா சகோதரி குளிக்க வைப்பே என வந்து காலையில குளிக்கவச்ச குளிச்ச மாரி இருக்க மாட்டிக்கிறா
கண்டிப்பா கண்டிப்பா
நா வந்து ரெண்டு நேர குளிக்க வைக்கலானு பாப்ப சகோதரி சாயந்தர நேர தூங்கிறார்களா பொழுது இறங்க நேர வந்து அவனுக்கு சுடுதண்ணி தா வச்சு ஊத்தனுங்களா அப்டிங்கபோது ரெண்டு மக்கு சுடுதண்ணி மட்டு வச்சு உடம்ப மட்டு கழுவி உடுவே நானு ஏ காலைலயே சோ மோஸ்ட்லி அவனுக்கு மதியத்துக்குள்ள குளிக்க வச்சிருவே சகதரி நா ஃப்ரீயா இருந்தேனா சீக்கிரம் அவன குளிக்க வச்சருவே நானு
அ ஆமா ஆமா இப்ப வந்து கொழந்தைங்களுக்கு இந்த தடுப் ஊசி எல்லா குத்துவாங்க இல்லலைங்களா அது எவ்வளவு ஒரு முக்கிய த்வனு தெரிஞ்சுக்கலாங்களா
ஆ ஆ தெரிஞ்சிக்கலா சகோதரி கொழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி வந்து கம்பல்சரி அந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிறந்ததுமே நாற்பத்த பிறந்ததுமே உங்களுக்கு அம்ம ஊசின்னு சொல்லி போடுவாங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஏழு நாளைக்குள்ள அம்ம ஊசி போடுவாங்க சகோதரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாவ நாள் வந்து ஒரு ஊசி போடுவாங்க சகோதரி அதுக்கப்பறோ வந்துட் டு அறுவது நாள்ல ஒரு ஊசி போடுவாங்க அந்த தொடர்ந்து அந்த மூணு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நாலு ஊசி போடுவாங்க அதுவு ஒரு தடவ ஊசி போட ஒவ்வொரு ஊசி ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொரு தடுப்பூசி போற நாள் அன்னைக்கு போனீங்கன்னா ஓ மூணு ஊசி சி போடுவாங்க கொழந்தைங்களுக்கு பாக்கவே அவ்வளோ கஷ்டமா இருக்கு தொடையில இரண்டு தொடையில ரெண்டு வலது கையில ஒண்ணு சொல்லி எ பைய இது வரைக்கு சகோதரி இப்ப கடைசியா வந்து இந்த ஒரு வயசு முடிஞ்சு நாலு அ நாலு மாச முடிஞ்சதுமே ஒரு ஊசி போட சொன்னாங்கள சகோதரி பதினஞ்சாவது மாச தில்ல அந்த ஊசி தி வரைக்குமே சகோதரி கிட்டத்தட்டு என் பைய வந்து பிறந்ததுல இருந்து ஒரு பத்து ஊசிக்கு மேல போட்டிருப்
ம் அந்த ஊசில எல்லாமே காய்ச்சல் வருங்களா இல்ல சில ஊசி காய்ச்சல் வரு சில ஊசிக்கு காய்ச்சல் வராதுங்களா
ஆ இல்ல சகோதரி இவனுக்கு வந்து அந்த ஒன்பது மாச வரைக்குமே தடுப்பூசி போட்ட ஊசியில எல்லாமே சகோதரி கா ச்சல் வந்தது இந்த அஞ்சு மா அஞ்சு நால்ர நால்ர மாச வரைக்குமே க ஊசி போடுவாங்க சகோதரி தொடர்ந்து ஒரு ஒரு மாச கேப்ல வந்து இடைவெளியில போட்டுட்டே இருப்பாங்க சகோதரி அது வரைக் கு வந்துட்டு இவனுக்கு ரொம்ப ஃபீவர் வந்து தாங்க முடியாத ஃபீவர் வந்துடுச்சு சகோதரி வந்து கொஞ் நா வந்து அவங்க குடுக்குற மருந்து நாங்க குடுத்து பாத்தீங்கன்னா ஃபீவர் சே கேக்கல இவனுக்கு அதனால நாங்க என்ன பண்ணிட்டோ நாங்க பிரைவேட்ல காட்டும் போது அந்த டாக்டர் கிட்டயே நாங்க காமிச்சுட்டோ சகோதரி காட்டி அதுக்கெல்லா தனியா இது பண்ணோ இப்ப கடைசியா ஒன்பதாவது மா பத்து மாசோ பிறந்துமே ஊசி போட சொன்னாங்க அந்த ஊசியில வந்துட்டு கால் தா சகோதரி நல்லா வீங்கிச்சி அவனுக்கு ஏ அட எடு ரொம்ப கால் ஒதர மாட்டேன்டா அழுதுட் தா அதனால வந்துட்டு காய்ச வந்து அந்த அளவுக்கு வரல சகோதரி இப்ப கடைசியா போட்ட ஊசி க்கு வந்து லைட்டா வந்து ஃபீவர் இருந்துச்சி சகோதரி ஓரளவுக்கு ஓகே அவங்க குடுத்த மெடிசனே ஒரு ரெண்டு நாளை க்கு மருந்து தொடர்ந்து ஆறு மணி நேரத்துக்கு குடுத்தன்னா குடுக்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல சகோதரி இது வேற கொஞ்சோ குற மாசத்துலே பிறந்துட்ட எனக் கு வெயிட் வேற கம்மியாதா திறந்தனா சகோதரி அப்டிங்கும்போது நமக்கு ரொம்ப என்ன இத்தன ஊசி போட்ட எப்டி பாவோ சின்ன பைய வேற நமக்கே வந்து ஒரு ஊசி போட்டோம்னா ரொம்ப வலிக்குது அந்த ஊசில்லா வந்து அவங்க நர்சிங்க வந்து குத்தும்போது பா அப்பீங்னா சொகமா இருக்கு கேட்டா பொறுமையாதாம குத்துற ஒர்க்கு மட்டு ஓ பிள்ளைக்கு மட்டும்தா குத்துறே எல்லாப் பிள்ளி இத்த இதோட நூறுபிள்ளைக்கு கூத்திட்ருக்கேங்ற மாரி பல மொழி வேற சொல்லிடுறாங்க சகோதரி
குத்துர போது நம்ளுக்கு வலிகிற மாரி இருக்கு அந்த ஊசிங்கல்லா ப ரம் பண்ணுது குத்தம்போது கொழந்தைங்க எல்லா ரொம்ப பாவமா இருக்கு எல்லா ஒரு ஒரு மூளைக்கு அழுந்துட்டு இருக்கு ஊசி குத்துரு குழந்தைங்க எல்லாமே
ட்டு அவனுக்கு ரெண்டு நாள் சகோதரி மூஞ்சு மூஞ்சாவே இருக்காது சகோ சகோதரி என்னமோ முகல்லா பாத்தீங்னா ரொம்ப வாடி போய் பாவமா ஏக்கமா இருக் அப்ப பாத்தீங்னா கையில தூக்கி வச்சிட்டே இருக்குனு சகோதரி ஏ ஏறங்கவே மாட ஒரு ஆள் கையில ஆ ஒரு ஆள் வந்து கையில வச்சிக்கிட்டே இருக்கு அப்பதா கிழ கால அவ கால அசைக்கவே மாட்டா ஒரு கால மட்டு்தா சகோதரி ஒதருவா ஊசி போட்ட கால அசைக்க கூட மாட்டா எனக்கு சில நேரம் பாத் க்குபோது அவன வேடிக்கையா அவன பாக்கும் போது வேடிக்கையா இருக்கு சில நேரம் பாத்த கஷ்டமா இருக்கு பாவோ இப்டி இது பண்றானே எப்டிங்க படுத்துட்டு சில இப்ப எல்லாம் பாத்தேன சகோதரி ஒன்றரை வயசுக்கு ஊசி போட்ட நல்ல இங்கிட்ட அங்கட்டு ஓடிட்டு இருந்தா அந்த ஊசி போட்ட மூனு நாள் மட்டு ஒரு எடத்த விட்டு நகர தேவையே இல்ல சகோதரி எனக்கே ரொம்ப லேப்டிக்ட்டிக்கா கொத்தன்னால சுத்திட்டு இருந்த பைய திரு திரு சுத் அப்டியே துருத்துருனு சுத்திட்டு இருந்தா இப்ப வந்து ரொம்ப அமைதியா இருக்குபோது எனக்கே வந்து அதிர்ச்சியா இருந் து என்னடா திருப்பி பழைய மாரி எப்டி வந்து நடப்பா அப்டிங்க மோய ஆனாமு மு முன்னாலா வந்து ஒரு எடத்துல இருக்க மாட்டேங்கிற ஒரு எடத்துல உக்காந்தா பரவால்லன்னு தோணுச்சியே அவ ஊசி போட்டு இருக்கு போது இவ கம்முன்னு நடந்துட்டே இருக் ங்கிறது எவ்ளோ பரவால்ல இப்டி இருக்குபோது நமக்கே பாக்க கஷ்டமா இருக்கு ஒரே எடத்து வந்து கொழந்தைகளுக்கு எண்ணமோ மாரி இருக் குள்ள சகோதரி
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அந்த அட்டவணை எல்லா பத் தரப்படுத்தி வச்சிருக்கீங்ளா இந்தந்த கால ஆ அவகாசத்துலயிருந்து ஊசி போடணு இந்த மாதத்ல ஊசி போடணு இன்றதுக்கு ஒரு அட் ட குடுத்துருப்பாங்க இல்லைங்ளா அதெல்லா
புக்கு மாரி ஒரு மஞ்ச கலர்ல ஓ இருக்கு சகோதரி அந்த அந்த புக்கு வந்து இவனுக்கு வந்துட்டு பன்னெண்டு பதனாறு வயசு வரைக்குமே போடும்போது வேணுங்களா சக் இப்ப ஸ்கூல் போயிட்டானா ஸ்கூல்யே போட்ருவாங்கலாமா சகோதரி மத்தபடி நம்ம வெளி எங்கேயாவது பிரைவேட்லப் போடுற மாரி இருந்தோம்னா அந்த அட்ட வந்து வேணுன்னு சொன்னாங்க சகோதரி
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ அதனாலயேதா நா வச்சிருக்கே பி மோஸ்ட்லி இவனோட இவனோட நா வந்து ஹாஸ்பிட்டல் பில்லு மொத மொத வந்து மூனு மாசத்துலே வந்து ஸ்கேன் பண்ண ரிப்போட்டு எல்லாமே ஃபைல் பண்ணி பத்திரமா பீரோ லாக்கர்ல வச்சுருக்கே சகோதரி நா
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா கொழந்தைங்களுக்கு வந்து இப்ப இப்ப இருக்கிற கால கொழந்தைங்களுக்கு வந்து சக்தி கம்மி எல்லாமே எல்லாமே மறு மருந்து வகைகளா இருக்கு சீக்கிரமா வெளைய கூடிய பொருட்களா இருக்கு அதனால சரியான சத்து வந்து கொழந்தைங்களுக்கு கெடைக்கறது இல்ல அதனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறனால இந்த ஊசி எல்லாமே கரெக்டா குத்திக்கிட்டாதா கொழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சோ அத வந்து அ எந்த நோயு வந்து சீக்கிரோ அவங்கள கொழந்தைங்கள வந்து அண்டாதா கொஞ்சோ எதிர்ப்பு சக்தியா இருக்கு இல்லைங்களா அதனால அது மறக்காத நம்ம அந்தந்த மாசத்துல கரெக்டா அந்த கொழந்தைங்களுக்கு அத குத்திட்ட இனி அவங்க வருங்காலத்துல வந்து இதெல்லா அவங்க ஒடம்புல இருக்கறனால கொஞ்சோ ஒடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கெடைக்கு இல்லைங்களா
கண்டிப்பா சகோதரி ஆனா பாத்தீங்கன்னா சகோதரி இப்போ இருக்கிற காலகட்ட சகோதரி இயற்கையோட காலமாற்றம் பொல்யூஷன்ன்னு இந்த வெளிய கூட்டு போன ஏர் பொல்யூஷன்ன்னு புக இதனாலயே வந்துட்டு பெரியவங்களுக்கே பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம தா இருக்கு பவோ நம்மளாச்சு வந்து நம்மளாச்சு வாய்விட்டு சொல்றோ இப்டி நம்ம கை கால் வலி வந்து காய்ச்ச வந்து இப்டி ஒடம்பு வலிக்குது இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணு வீட்லயே வந்து ஹோம்மேடா வந்து இதெல்லா நம்ம சூப் ஐட்டம் இந்த மாரிலா வந்து ஹெல்தியா நம்ம குடிக்கிறோ கொழந்தைக்கு வந்து அந்த ஊசி மூலியமாவோ மருந்து மூலியமாவோ தா நம்ம ஏதாவது நம்ம குடுக்க முடியாது அதனால தா சொல்றே சின்ன வயசுல இருந்துே உங்களுக்கு கொஞ்சோ சத்தான உணவு குடுத்து பழகுங்க அப்பதா வந்து நம்பள மாரி இருக்கிற வயசுல வந்து அவங்க தெம்பா இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து வீக்கா இருக்க மாட்டாங்க அப்டிங்கறாங்க என்ன இப்ப இருக்க பிள்ளைங்க சாப்டறது எ பையன்ல்லா சாப்டறது இதுக்கு அழுகறா சகோதரி. மொபைல் காட்னாதா உள்ளேயே சாப்பாடு போகுது.
கண்டிப்பா
என்ன பண்றதுன்னே தெரியல அப்டிய எப்டி அவ சாப்ட்டு ஆகணுங்கிற கட்டயத்துக்காக ஒரு செல நேரோ எப்டி போனை காட்டி அப்டி இப்டின்னு காட்டி ஏதோ நாலு வாயாச்சுஊட்டி விட்டுறது நானு
கண்டிப்பா இந்த இந்த வயசுல தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே குடுத்து பழகிட்டோன்னு வைங்களே அவங்களுடைய வயசுக்கு வந்து அது கொஞ்சோ இ சுலபமா இருக்கு இல்லன்னா இந்த இப்ப இந்த வயசுல கெடைக்கிற காய்கறி கூட அடு அடுத்த இதுல வந்து கெடைக்குதான்றது தெரியாது
இல்ல சகோதரி நம்மல்லா சாப்டும்போது நம்மல்லா சாப்டும் போது சரி ஓரளவுக்கு இயற்கையை எந்த ஒரு கலப்பட இல்லாம இப்ப வெளையறது எல்லாமே பாருங்க எல்லாமே வந்து கலப்படம் தா எந்த ஒரு எந்த ஒரு காயிலயு சரி பழத்தலயு சரி எதுலயுமே வந்துட்டு ஒரு கலப்படோ ம பூச்சி மருந்து அடிக்காம எதுவுமே இல்ல சகோதரி
ஆமா ஆமா இயற்கைய யாரு வந்து அது உரங்களவந்து இது தயார் பண்ணி அது போடுறது இல்ல இல்லைங்களா எல்லா சீக்கிரோ வ வெளைக்கு வெ வெளவ இது பண்ணணு வெளைக்கணு என்றதுக்காக ஏதோ ஒரு மருந்து அடிக்கிறாங்க டக்குன்னு வந்து இது வெளஞ்சறது மூணு மா ஆறு மாசத்துல வெளைய வேண்டிய பொருள் மூணு மாசத்துலேயே வெளைஞ்சிருது இல்லைங்களா அப்ப வந்து நம்மதா வந்து நோய் எதிர்ப்புத்த சத்தி கூறிய என்னென்ன நம்ம பண்ண முடியுமோ கை வைத்தியம் பண்ணனு இல்லிங்ளா
ஆமா சகோதரி. சேரிங் ‌சகோதிரி நமக்கான நேரம் முடிந்து விட்டுது நம்ம வேறரு அழைப்பில் சந்திக்லா நன்றிங் சகோதரி நன்றி